அது ஒரு
ஹலோ உங்க பேருங்க
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லியாச்சு
ஆ சொல்லுங்கன்னா ஆன் சொல்லுவீங்களா அதுக்குகாக ஏண்ணா காமெடி பண்றீங்க நீங்க சொல்லுங்க என்ன என்ன பண்ணிடிருக்கீங்க ஸ்நாக்ஸ் எல்லா முடிஞ்சிருச்சா
ஸ்நாக்ஸ்லா முடிஞ்சிருசாவா
ஆ ஈவினிங் ஸ்னாஸ்ல்லா சாப் டீங்லா ஒரு பத்து நிமிஷ மெய்ன்டைன் பண்ணுங்கலேங்கா ஆ பத்து நிமிஷம் டென்ஷன் பண்றேனு சொல்லிருங்க ஆ என்ன சாப்ட்டீங்க ஈவினிங் ஸ்னாக்ஸ்
வடட்டீ
வரட்டீயா
உம் அதுதா எனக்கு ஸ்நாக்ஸ்சிந்தோ
ஓ ஸ்நாக்ஸ் ஏ பிஸ்கெட் அந்த மாரில்லா எதுவு ஸ்நாக்ஸ் சாப்பிடலையா நீங்க
ஆஹ ஏதோ சாப்பட்ல
ஏன் உங்களுக்கு புடிக்காதுங்களா சார்
புடிக்காது இல்ல சுகர் அ சாப்டக் கூடாதே சுகரேகு
சுகர் இருக்கா உங்களுக்கு
சுகர் கேர்த்த கூடாதுன்னா சுகர் இருக்காவா
இல்ல நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கில்ல அதனால நா சுகர் இருக்கோ அப்டின்னு சொல்லி நெனச்சே
இல்ல இல்ல சுகர்ல்லா இல்ல அத சாப்பிடக் கூடாது சாப்ட்டா எனக்கு வந்து ஒடம்பேரிரு
ஓ டயட் மேனேஜ்மென்ட் பண்றீங்களோ
ஆமா சுகர் மட்டு சாப்பிடாம இருக்கறது மித்தபடி டயட்ல எல்லா இல்லிங்க ரைஸ் சாப்டுவே உப்பு ஜாஸ்தி போட்டு எல்லாமே சாப்பிடுவே
அப்புற ரைஸ்லயு உந் தானே சார் இது இருக்கு கு சுகர் இருக்கு அதெல்லாமுந் தனே எடுத்தா ஓ சேரி சேரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கப்போ ஆ ஓகேதா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா
உங்கன்ஸ்
சொன்னா உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் எல்லா சாப்ட்டா சுகரு வந்துருன்னு
சுகர் வராது
அதா யாரு சொன்னா உங்களுக்கு ஒடம்பு இதாயிரு அப்டின்னு சொல்லிட்டு
அன்னைக்கு ஜிம்முல சொன்னாங்க
ஓ ஜிம் அவுங்க ரைஸ் எல்லா சாப்ட்டாலு இதாகுல்ம்லா சொல்லலையா
அது ஆகு அதுலல்லா கம்மியா இருக்கு சுகர் எல்லா
நீங்க புல்லா சப்பாத்தி சாப்ட்டு டயட் மெயின்டன் பண்லால்ல
தப்பாத்திக்கு மாவு
ஜிம் போய்ட்டிருகீங்களா நீங்க
போறதில்ல அவுங்க சொன்னத மட்டு அப்படியே வெச்சிருக்க
ஜிம் போனிங்ன்னா இன்னு ஃபிட்டா வச்சிக்கலால்ல நீங்க பாடிய
எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுருவா அனுப்புங்க எனக்கு ஒரு ரெண்டாயி த்தி ஐநூறுருவா அனுப்பியூட்டிங்னா
அது நீங்க கார்யால ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க டூ தௌசண்ட் பைவ் ஹண்ரட் வாங்கிக்கலா கிகோ
புரில
நீங்க வந்தீங்கன்னா இ இதுல ஜாயின்ட் ஆணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வா கெடைக்குங் சார் சொல்லக்கூடாது ஆ
எனக்கு த்ரீ தௌசண் வேணு
ஆ கண்டிப்பா தரங் சார் உங்ளுக்கு உங்கள மீட் பண்றக்கு சான்சஸ் இருந்ச்சுன்னா தரே நா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் என்ன த்ரீ லேக் சே தரலா
சேர் சேரிங் உங்க பேரு
அ பேரு மென் ஷன் பண்றக்கு விருப்பம் இல்லைங்க சார்
மென்ஷன் பண்றக்கு விருப்பமில்லைங்ளா
ஆ ஆமா
எம் பேரு சொல்ல கூடாதுங்ளா
பரவால உங்க பேரு கேக்கறக்கு எனக்கு விருப் பம் இல்லைங்க
அப்டிங்க
அப்புற நைட்டுக்கு நீங்க என்ன டின்னர் பிளான் பண்ணிருக்கிங்க சாப்பறக்கு
நானா சாப்பாடு
ம்
சாம்பாருன்னு நெனைக்கிறே
ஓ சேரி சேரிங் சார் நைட் டைம்லயு ரைஸ்தா சாப் புரிங்களா ரரைஸ்
நீங்க மட்டு எப்டீங்க பிரியாணி சாப்டிவிங்களா நைட்ல
இல்ல நைட்ல டிஃபன் சாப்பிட மாட்டீங்களா ரைஸ் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்டே
ரெண்டு பேர்
வாங்கி தந்திங்னா நான் சாப்புட்டு வ தாராளமாக பிரியாணி எப்ப குடுத்தீங்காலு சாப்பிடுவே
நெனப்புதா பொழப்பா கெடுக்கு
நீங்க வாங்கி தந்தீங்க நா சாப்படுற ங்க தான சார்
செரிங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க வந்து ஜிபே காசு எடுக்கலா போட்டு உங்களுக்கு பிரியாணி வீட்டுக்கு அனுப்ப
இல்ல நீங்க நேர்ல மீட் பண்ற கேபிள் இருந்துச்சுன்னா நீங்க நேர்லயே வந்து வாங்கி தரங்க பிரச்சன எனக்கு வீட்டு் அட்ரஸ் தா சொல்லி வாங்கி தரணுலா இல்ல
நேர்லய எப்டி வர முடியு வீட்டு எ அட்ரஸ்ல்ல
நீங்க வர முடியுமனு சொல்லுங்க நா உங்களுக்கு அட்ரஸ் தர
முடியும்
ஆஹ்
வர முடியு
கொஞ்சம் பேங்களூரில இருக்கேங் சார் அதான் பெங்களூர்ல ஒரு வெக்கேஷனுக்கு வந்துருக் ஏன்னா அதனால
செரிங்க அப்ப வந்துட்டு எனக்கு சொல்லுங்க வ
ஆஹ் நீங்க தா சொன்னீங்க எங்க இருந்தாலு வர முடியு அப்டின்னு சொல்லிட்டு
பெங்களூர் வர முடியாதுனுல்லா கிடையாது வரும் வர முடியு
ஆஹ் அப்ப பெங்களூர் மந்து நீங்க பிரியாணி வாங்கங்கடுங்க செரிங் சார் புக் பண்ணி வாங்கப்போ
அட்ரஸ் தங்க
நீங்க ர்ஸ்ட் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்க
வந்துருனாங்க கூட்டுரு ஓன் எடுக்கலனா
நீங்க பஸ்ட் வந்தானே நம் மத்தவல்லா செய சொல்ல முடியு உங்களுக்கு எல்லா பேங்களூர் முன்ன பின்ன வந்திருக்கீங்களா பெங்களூர் சுத்தி பாத்துருக்கீங்களா நீங்க
பெங்களூருக்கா ஒரே ஒரு ட்டைம் வந்திருக்கே ஒரே ஒரு டைம் வந்திருக்கே நா ஒத்தூர் இருக்கல பக்கத்துல
ஆமா
ங்க தா வேல பாத்தனானு
ஓ ஓகே ஓகே அங்க ஃப்ரூட்ஸ் எல்லா நல்லா சீப்பா இருக்கு ஃரூட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்களா ஓசூர்ல
வாங்கனது கிடையாது
ஓ ஹெல்தி ஃப்ரூட்ஸ் எல்லா சாப்பிட மாட்டீங்களோ
நாங்க பீட்சா மட்டு தா சாத்துடுவோ
பிஸாவா
ஆமா நாங்களே அங்க சோறுதிங்க காசு இல்லாம பிஸா ட்டு வீடு வாழ்ந்துட்டு இருந்தோ ஒரு மாசோம்
எல்லா உங்களுக்கு பீஸாவு செய்ய தெரியுமோ
ஓகே த
எப்படி செய்வீங்க பீஸா
அதெல்லாம் தவானா போட்டு சொல்லிட்டு இருக்க முடியுங்களா
எனக்கு ரெசிபி சொன்னீங்கன்னா நா வீட்டு்ல செய்வேன்ல பீஸா அதுக்காக கேட்டே சொல்லுங்கன்னு
அதலா தெரியாது
சேரி சேரி ஓகே சார் உங்களுக்கு வேற எதாச்சு ரெசிபி தெரிஞ்சுசுன்னா எனக்கு சொன்னீங்கனா நானு அத ட்ரை பண்ணுவ
அப்டிங்ளா ஆம்லேட் போடுறது எப்டினா சொல்ட்டுங்ளா
ஆம்லேட் மசாலா ஆம்லேட் தெரிஞ்சா கொஞ்சோ எனக்கு சொல்லுங்க எப்டி போடணுனு இப்ப ட்ரெண்ட்ல இருக்கல மசாலா ஆம்லேட்
முட்டை எடுத்துக்கோங்க
ஆ
அதைய ஒடச்சு ஒரு டம்ளர்ல ஊத்திக்கங்க
ஓகே
இதுல பத்து இருவது பேரு னா ஒரு அண்டாள ஊத்திக்கோங்க
ஓகே
வெங்காய வெட்டி நல்லா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வெங்காயத்த வெட்டிக்கோங்க வெங்காயோ கண்ணுக்கே தெரிய கூடாது அப்டி வெட்டிர்னு வெங்காயத்த
ஓகே நா சாப்பர் வச்சிருக்கே நா சாப்பர் யூஸ் பண்ணிக்குவ அதுக்கு
ம்
ம் சொல்லுங்க அப்றம்
அது தம்ளர்ல போட்டு கலக்கிக்கனு
ஓகே எவ்ளோ எக் போடணுன் சொல்ல வே இல்ல நீங்க
ஒரு ஒரு டம்ளர்ல வேனா அது அன்டானா உங்களுக்கு பத்து பேத்துக்கு நா
இல்ல இல்ல ப பத்து பேத்துக்கெல்லா வேண்டா அ ஒருத்தங்களுக்கு செய்றக்கு எனக்கு அளவு
ஒரு டம்ளர்ல அப்ப ஒரு முட்ட போது அ வேணுனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முட்ட போட்டுக்கங்க
அதுக்கப்பறோ ஆ வெங்
கையில கடைக்குது வெங்காயோ அதெல்லா போட்டு அதுல போட்டு கைல கடைக்கற மசாலாலா
கையில கெடைக்கிற மசாலால்லா எல்லா மசாலாவுமே இருக்கே எங்க வீட்ல சிக்கன் மசாலா மட்டன் மசாலா
ன் போட்டுக்கங்க
ஓ ஓகே போட்டுட்டு
பத்த வச்சு கள்ள தூக்கி வச்சிற வேண்டிதா
தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணணுங்க சார்
கல்லு சூடான பிறகு என்னை மேல லைட்டா தேச்சு விட்டு
என்ன ஊத்தனா ஆம்லெட் வருமாங் சார் என்ன ஊத்தனா வராதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் மாரி இருந்துச்சா
அதெல்லாம் வருங்க நீங்க ஊத்தி பாருங்க
ஓ இல்லன்னா வேகாதாங் சார் ஓ ஓகே ஓகே நீங்க ஒர்க் போறீங்களா
ஆமா நானு டிபன் கடைல வேலை பாக்கற
பண்றீங்களா எவ்வளோ வரும் உங்களுக்கு பராபிட் பெர் டேக்கு
ஒரு டேக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைக்கும்
ஓ அப்போ எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு மந்த்லி
மன்தலியா கடைக்கிறதே நூறு ரூபா அது மந்திரி வரிய எல்லாம்க்கும்ட்ட அண்ணஅன்னிக்கு
ஓ டெய்லி செலவு பண்ணிருவீங்களோ வரது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுன்னா செலவெல்லாம் ஹண்ட்ரட்லயே பண்ணிருவீங்களா டிஃபன் ஷாக்கு என்னெல்லாம் மெனு உங்களோட கடையில
உங்களுக்கு கடைலேயா
ஆஹ் டிஃபன் ஷாப்ல
பொடிதோச இருக்கு புரோட்டா இருக்கு அப்பறம் ஐம்பது ரூபா
ஓ
சிலிண்டருக்கு தட்டுப்படுதுனால ஒரு தோசை நூற்றி இருபது ரூபா ஆச்சு எழுபது ரூபா ஜாஸ்தி பண்ணி வங்க
உ தோசா வெரைட்டிஸ் மட்டும்தா வச்சிருக்கீங்களா உங்க கடையில ஓ இட்லி பூரி எல்லாம் கூட வச்சிருக்கீங்களா
எல்லாமே இருக்கு
ஓ சூப்பர் சூப்பர் நானும் கண்டிப்பா ஒரு நாள் உங்க ஷாப் விசிட் பண்றேங்க சார்
ஆஹ் சரித
அஹ் நான் வந்தேன்னா நீங்க கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த கரி தோசை எனக்கு குடுக்கணும் உங்க கடையில இருந்து உங்கிட்ட ஃபன் ஷாப் லருந்து நா டரை பண்ணி பாக்றே கண்டிப்பா உங்க கடையோட கறி தோச ஒன் ட்வென்ட்டி ருப்பீஸ்லலா சொல்லிருக்கீங்க இப்போ எனக் இன்னொரு அனதர் கால் வருது நா உங்களுக்கு அப்பற கூப்புட்ற அ